ஆ எப்டி இருக்கீங்கக்கா நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோம் என்ன பண்றீங்க
பாரி இருக்கே
சாப்டீங்ளா சும்மாதா கா
சே சாப்டாச்சு
சாப்டீங்ளா
ஆமா உங்க வீட்ல
என்னக்கா இப்ப தா எந்திச்சே
அப்டியா லேட்டா எந்துச்சிருக்கீங்க
ஒம்போது மணிக்கி எஞ்சுட்டே சும்மாதா உக்காந்துட்ருக்கே
சேரி கா
ம் பசங்கலா ஸ்கூல்க்கு போயிட்டாங்ளா
ஆமாக்கா ஸ்கூல் போயிட்டாங்க
பின்னாடி இறச்சலா இருக்குக்கா
இறைச்சலா இருக்கா
ம்
இப்பக்கா
இப்ப இல்ல
சேரிக்கா
ம் பசங்கலா ஸ்கூல்க்கு போயிட்டாங்ளா
ஆமா பேயாச்சு உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்
இன்னைக்கு தெரிலக்கா என்னத்த வக்காங்கன் தெரில இன்மதா பாக்கணு
சே நா காலைல மீனு காலைல மீன் வந்துச்சு
பின்னாடி இறைச்சலா இருக்குக்கா
என்னக்கா ஒன்னு இல்லையே எங்க இறைச்சலா இருக்க வண்டி பேயிருக்கு
ம் ஹும்
ம் அது இ காலைல மீன் வந்துச்சு
ம்
அதனால மீன் கொழம்பு வச்சே மீன் கொழம்பு வச்சு சாப்பாடு வச்சு தோச லா சுட்டு பிள்ளைங்களா அனுப்சாச்சு அனுப்ச்சிட்டு அவங்க பிள்ளைங்களுக் திங்க கிழமன்னா ரெட்டு ஒயிட் யூனிஃபார்ம் செவ்வாகிழமன்னா யோகா ட்ரெஸ்ன்னு ஒரு ட்ரெஸ்ஸு புதங்கழம்மண்ணா ரெட் யூனிஃபார்ம் சொல்லிட்டு புதன் வியாழன் வெள்ளி வரைக் ரெட் யூனிஃபார்ம்
ம்
அதா நேத்து காலையில ஊற வச்ச துணி இன்னு துவைக்காம இருந்த செரி நீ இப்ப காலையில தா பிள்ளைங்கலா அனுப்புச்சுவிட்டு துணி எல்லா துவைச்சு போட்டு இப்ப கடைக்கு வந்து உ்க்காந்துருக்கே
சரி சரி ஒரு ஒரு பிள்ளைக்கே மூணு யூனிஃபார்ம் இருக்குன்ன ஒரு வாரத்துக்
ஆமா ஒரு வாரத்துக்கு அதுவு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரக்குதா இந்த மூணு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சாட்டர்டே ஸ்கூல் வச்சாங்கன்னா அது இது அது என்னது என் சி சி னு நம்ம பெரிய பிள்ளை படிக்கிற மாரி சின்ன பிள்ளைங்களுக் ஒரு யூனிஃபார்ம் உண்டு அது சனி கிழம ஆப்டே தா வைப்பாங்க அந்த ஆப்டேனாலு அந்த டிரஸ் போட்டு போனு மொத்த நாலு டிரெஸ் உண்டு
சரி சரி
நம்ம எல்லா படிக்கு போது ஒரு ட்ரெஸ்சு தா
ஆமா என்னோட ஒரு ட்ரெஸ்ஸையு துவைக்காமதா போட்டுபோவோ ஒரு ரெண்டு நா
ரெண்டு நாளைக்கு ஆமா
இப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிஃபார்மா இருக்கு
ஆமா நேத்தே ஊற வ ச கொஞ்ச சோம்பேறி ஆயிடுச்சு நேத்து துவைக்கல சரி காலையிலயே பிள்ளைகள அனு ச்சு சுட்டுட்டு சமையல்லா முடிச்சு சாப்ட்டுட்டு துவச்சு போட்டுட்டு
உம் ம் சரி சரி காலைல குளிச்சிருவீங்களா
காலையில இப்ப கொஞ்ச நாளா குளிச்சிட்டு இருக்கே அது கொஞ்ச அ படர்தாமர மாரி இருக்கு சிஸ்டர் அந்த படர்தாமரிக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிருக்க அதுக்கு ஆயின்மண்ட் நைட்டு காலையிலயு போட சொல்லியிருக்காங்க
செரி
ட்டு போட்டதுன்னா அது மேலேயே நம்ம மறுபடி போட முடியாது அதனால கொஞ்ச குளிச்சுட்டு மறுபடி போடுவே
செரி செரி
உம்
பசங்க மீன் குழம்பு சாப்பிடுவாங்களா மதியான கொடுத்து விட்ட
அது கொடுத்து விட்டா சாப்பிட்டுதான ஆகணு சாப்பிட வச்சிருவாங்கல்ல ஸ்கூல்ல ஆனா பிடிக்காது ரெண்டு பேத்துக்கு வேண் டமா அப்டினுபாங்க மச்சாம் பிள்ளைங்களுக் பிடிக்கு ரெண்டு பேத்துக்கு மீன் குழம்புனா மீனுனா ரொம்ப பிடிக்கு அதுக்கு மீன் எடு எடுக்காமலே இருக்க முடியுமா அது எடுத்தான ஆகணு அதனால கொடுத்து விட்டா அங்க சாப்ட்டுதான ஆவணு விரவி கொடுக்கல வற விரவி தா போன வருஷவரை கொடுத்த இப்போ அது இது தனித்தனியா வாங்கிருக்கே டிபன் பாக்ஸ் கீழ சாப்பாடு மேல குழம்பு மேல அதுக்கு மேல மீன் வைக்கிற மாரி கூட்டு எதா வைக்கிற மாரி அதனால இப்ப சாப் பாடு தனியா குழம்பு தனியா மீன் தனியா அப்படி வச்சு கொடுத்து விட்டுருவ
அவங்களாவே ஊத்தி சாப்ட்டுகிடுவாங்கன
சாப்ட்டுக்குவாங்க காலையிலைக் நேத்த வச்ச சாம்பார் கிடந்துச்சு அதனால அத வச் சு தோச வச்சு சாப்ட்டு போயிட்டாங்க
சேரி சேரி
இன்னைக்கு ஒன்னாந் தேதி ஜூலை ஒன்னு என்னங்கக்கா
ஆ ஆமாக்கா ஜூலை ஒண்ணு பெறந்து எப்டிதா ஆறு மாசோ போனுச்சுன்னே தெரியல
கடகடனு போய்ட்டு உம்
ந்தா இதுக்கு
ஆமா
அதுவு கண்ணமூடி ஆமா கண்ணமூடி கண்ணதெறக்கறதுக்குல்ல சரட்டுன்னு போயிரு
ஆமா
உம் சாப்டிங்களாகா காலேல தோசனு நெனைக்கிற தோச ஆமா
சாப்பல்லையா நீங்க அம்மா சாப்ட்டாங்களா
அம்மா சாப்ட்டாங்க நா சாப்ட மாட்ட கடைல
சேரி
உம்
உம்
சூடா சுட்டு நேத்து வச்ச சாம்பார் இருந்தது கூட அத வச்சு சாப்ட்டு இருக்காங்க
சேரி சேரி
உம்
உம்
இன்னிக்கி கொஞ்சோ காத்து அவ்வளவா இல்லாம இருக்கு
ஆமா நேத்து நை வரைக்குமே காத்துதாகா ராத்திரி நைட்டு வரைக்கு சரியான காத்து உம் வெளிய போ வீட்டு ஆமா
சொல்ல முடியாது மதியானத்துக்கு மேல காத்து ரொம்ப அ அடிச்சாலு அடிக்க ஆரம்பிச்சு இப்ப அமைதியா இருக்கு ஆமா
காத்து அதிகமா இருந்தா கொச்சாலத்துல கொஞ்சோ சீசன் அதிகமா இருக்கும்பாங்க
ஆமா போவணும்னு ஆசயா இருக்கு எங்க போவ
இருக்காங்கக்கா ஆமா சங் ஆமா அவுங்க கட வச்சிருக்கறதுனால சங்கத்துலந்து டோர் போட்ருந்தாங்க எப்பமே வருஷ வருஷோ இந்த ஜூலை மா கெளம்புவாங்க
உம் உம்
போனாலே எல்லா பசங்களா போவாங்களா கடவெச்சுறவங்க தண்ணி அடிப்பாங்க குடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க குடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க குளிப்பாங்க மாறி மாறி செஞ்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலி டூர் போணுனு ஆசப்படுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி டூர்ன்னா தண்ணி அடிக்க முடியாதுல்ல குளிக்க மட்டு தான செய்ய முடியு அதனால ஃபேமிலிய டூர் வந்து தண்ணி அடிக் கோஷ்டில்லா வேண்டாருவாங்க அதனால ஒரு நாள் நேத்து நைட்டு கெளம்புனாங்க ஒரு பத்து மணி போல இன்னைக்கு நைட்டு பத்து பதினொரு மணிக் வருவாங்கனு நெனக்கிற
சேரி சேரி சேரி
உம்
இப்பகூட ரீசண்டா ஐந்தருவில இருந்து எதோ பாம்பு கீழ விழுந்
ஆமா சார பாம்பு உழுந்து ஆமா நானு பாத்த நியூஸ் பாத் தங்
உம் சேரி சேரி நீங்க பேயிருக்கீங்களா குற்றாளம் பேயி நீங்க எப்ப பேயிருக்கீங்க
குற்றாலங்கிறது கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்றோ போகவே இல்லக்கா அது கல்யாணத்து முன்ன கூட்டி கூட போயிருக்கேன் ஒன்னு ரெண்டு தடவ போய்ருக்கேனு நெனக்கிற அவ்ளோ சீக்கிரத்தில அப் அப்ப அம்மா வீட்லலாம் எங்கயும் போமாட்டே ஆனா குற்றாலலாம் போய்ருக்கே இங்க வந்ததுக்கப்புறம் அங்கு இங்கு போய்ருக்கே ஆனா குற்றாலம் போனதே கடையாது
உம் உம் நீங்க ஒரு நாள் ஹஸ்பண்ட கூட்டு போயிட்டு வர வேண்டியதான ரெண்டு பேரும்
போணும் போணுக்கா அந்த மாரி சூழ்நிலைல்லா வீட்ல கிடையாதுக்கா தனியா தா போற மாரி பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பேரு அதனால இப் இப்ப போ முடியாது கண்டிப்பா அதுல்லாம ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்ல அது நாங்க ரெண்டு பிள்ளைங்க மட்டும் கூட்டிட்டு போக முடியாது
சேரி சேரி
ம் நீங்க போயிருக்கீங்ளா இப்போ
நா காலேஜ் படிக்கும்போது போய்ருக்கேன்க்கா லாஸ்ட்டா காலேஜி நா யூஜி படிக்கும்போது இல்லல்ல புசப் பார் பிள்ளைங்களோட போய்ருக்கே
பிள்ளைங்களோடையா எப்ப அது
அது காலேஜ் தர்ட் இயர் படிக்கும்போது போனே லாஸ்ட்டா முடிக்கிற சில நேரத்தில
டூர் மாரி ஸ்கூல்லருந்து மாரி காலேஜ்லருந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாகங்ளா
நாங்க கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்களாவே வேன பிடுச்சு அப்ப போய் அப்டி போயிட்டு வந்தோம் ஒரு நாள் தா காலையில பத்து மணி கிளம்புனோமா நைட்டு மதியானம் ஆமா நைட்டு ஒரு ஒரு ஏழு மணிக்குலாம் வீட்டுக்கு வந்தாச்சு
அவ்வளவு தூரம் போனீங்களா ஒரு நாள் முன்னாடி நைட்லாம் களம்பலையா
ஆஹ் அப்டில்லா இல்ல காலைல கெளம்பி நைட்டு வந்தாச்சு
அப்ரதா குளிச்சிங்களா
ம் நாங்க கேர்ள்ஸ் காலேஜி கேர்ள்ஸ் மட்டும் தா போனோம் அது சேஃபா பேயிட்டு வரணும்ல பசங்க யாரும் கூட வரல
சேரி சேரி
அப்டிங்கறப்போ ஒரு நாளு போயிட்டு சும்மா ரெண்டு அருவில மட்டு குளிச்சிட்டு அப்டியே வந்தாச்சு அதான் லாஸ்ட்டா போனது அதுக்கு முன்னக்கூட்டி ஃபேமிலியோட போனது சாப்பாடு நாங்க வீட்லருந்தே கட்டி கொண்டு போயிட்டோம் மதியானத்துக்கு மட்டுந் தானே காலையில சாப்ட்டு வந்தாச்சு
சேரி சேரி ஆஹ்
இது மட்டுந்தான அது இந்த புளியோதர கிண்டி கொண்டு வந்து கொண்டு போனோ அத சாப்டுட்டு நைட்டு வந்துட்டோம்ல வீட்ல வந்து சாப்ட்டுக்கிட்டோம நைட்டுக்கு
சேரி ஆஹ் ஜாலியா இருந்திருக்கும்ல என்ன
ஆமா அது நல்லா பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ட்டு போனோ
அது இந்த மாதிரி ஜூலை மாசம் அந்த மாரிதான் போனீங்களா
ஆமா இந்த சீசனோடதான் போனோ
சீசனோட சேரி சேரி அது நீங்க அரேஞ்ச் பண்ணி போனது ஸ்கூல்ல இருந்த மேம்க்கலாம் தெரியுமா இல்ல நீங்களாத போனீங்களா
தெரியாது தெரியாது அவுங்களுக்கு தெரியாது நாங்களாவேதான் அரேஞ்ச் பண்ணி நாங்களாவேதா போயிட்டு வந்தோ
ஓ சேரி
உம்
சரிங்க சிஸ்டர் நீங்க இங்கேயாது இனிமே குற்றாலோ போனீங்கனா சொல்லுங்க ஆ
போணு ஒரு நாள் போணு ஆசையா இருக்கு போணூனு
எனக்கும்தா ரொம்ப ஆசயா இருக்கு அன்னக்கி ஏ ஃப்ரெண்டு ஹஸ் இவனோட ஃப்ரெண்டு சொன்னாங்க போவோன்ட்டு
ம்
அதனால இந்த பதனாறா தேதி என்னமோ ப்ளான் பண்ணிருக்காங்க நா ஒரு கண் முழு லீவ் வச்சே தெர்ல பாக்கணுனா இப்ப பேய்ட்டு வந்ததுக்கப்றோதா அத பத்தி பேசணு
ம் செரிப்பா
ம்
செர் செ ஆ செரிக்காக ஏனா நம்ளேனாலு பஸ் புடிச்சு ஒரு நாள் பேய்ட்டுந்தோ
ம் செரி சொல்லுங்க என்னா அப்டின்னா
ம் செரி
செரிக்கா செரி தேங்க்யூக்கா
ம் செரிக்கா
ம்